அ
ம்
ஹலோ கேக்தா மேடம்
ஆ கேட்குதா
அ
ஹலோ கேக்குதா
சார் கேக்குதுங்க சார் சொல்லுங் சார்
ஆ சொன்னோம்
எங்கந்து பேசு ஆ பண்ற நீங்க
ஆ நானா நா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கே ஒன்னு ஒர்க் இல்ல
ஓகே ஓகே எந்த லொகேஷன் நீங்க
ஆ பெங்களூர்ல இரு ஆ நீங்க
நா சென்னை
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ
நா ஒர்க் பண்ணிட்டு தா இருக்
ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒர்க் ஆமா
இல்ல இல்ல ஒரு பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கே
ஓகேங்க
ம்
ம் நான் நா வீட்டுலதா இருக்கேங்க
ஓகே ஓகே
அ என்னன்ன டாபிக் நீங்க சொல்வீங்களா நான் சொல்லணுமா
நீங்க சொல்றீங்களா
ஆ நானா எனக்கு ஒன்னி தெரியலையே என்ன டாபிக்
நானே புசா எடுத்தேன் ஆமா ஆமா
தெரியலங்க என்ன டாபிக்
இன்னைக்கு எல்லா என்னங்க பண்றது ஜாலியா கடைக்கு போனேன்
ம்
வீட்டுக்கு வாயேன் குடுக்குறேன்
என்ன பண் என்ன பண்ணீங்கோ
கடை கடைக்கு போனேன் சிக்கன் வாங்குனேன்
ஆ
வீட்டுல வாங்கி வந்து குடுத்தேன்
ஆ
சமைச்சாங்க சாப்ட்டேன்
ஆ
அவ்ளோ தான்
அவ்ளோதானாங்க
என்னங்க
நான்னு ம் மார்னிங் என்னா பார்க் போனா எக்சைஸ் பண்ணி செரியும் சென்னைல அங்க நா நா பெங்களூருங்க
ஓகே ஓகே ஓகே
ம்
ம்ம்
ஆ ஜஸ்ட் பார்க் போயிட்டு வந்தேன் திரிபியும் என் தம்பிய பஸ் ஏத்தி காலேஜ் அனுப்ச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தான் நார்மல் பால் தயிர் இதெல்லாம் வாங்கி குத்தான் அவ்ளோதாங்க எனக்கு எந்த
ஓகே ஓகே ஓகே ஓகே
புதுசா உண்ணி பண்ணாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜாபனா உங்கது என்ன இருக்கு
நானா ஒரு பேங்கிங் ஆ பண்ணிட்டு இருக்கே உங்க மதர் தா நம்பர் குடுத்தாங்கனு நெனக்குறே
ஆ
ம்
பேங்கிங்கா
ஆமாமா ஒங்களுக்கு இன்ஸ்ரட்ருக்கா பேங்கிங் உம் வேல ஆரம்பிக்கான் எப்ப உங்களுக்கு பேங்கிங் ஸ் இருக்கா
என்னா ரோல் இருக்கு பேங்கிங்க ஃபினான்ஸ் ரோல் தா பாக்கணு நா ஃபினான்ஸ் தா படிச்சிருக்கே ஆ
ன்ன எம் பி எம் பி எம் பி எம் பி ஏ வா
ஆ எம் பி ங்க
ஓகே ஓகே நா சொல்றே வேக்கன்ஸி இப்பதா ஒரு வெக்கன்ஸி ஃபில் பண்ணாங்க இப்பதாங்க ஒரு வேக்கன்சி ஃபில் பண்ணேங்க ஆம ஆமா ஆமா
உம் என்ன என் என்ன கம்ப கம்பனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பேங்க் ல ஏது
பேங்க் ஆப் இன்டியா
ஆ
ஆமா ஆமா ஒரு பப்ளிசிட்டர் பேங்க்
ஆ எ ஒர்க் என்ன இருக்கும் பேங்க்லனா
எம் ஐ சி மட்டும் மெயின்டெய்ன் பண்ற போல இருக்கும் சிலதா வாங்கிபா அதுதா பாய் எம் ஐ சி மட்டு ஃபாலோ பண்ற மாரி இருக்கும் அப்ப வெப்பயோடிஷு கொஞ்சோ
அ
அது இந்த ஃபீல்டுக்கு வந்த தெரியு உங்ளுக்கு
ஆ ஆ ஆ ஃபீல்டெல்லா இருக்காது நானி எனக் தெஞ்சி ஃபீல்டெல்லா இருக்காதுன் நெனைக்கிற
ஃபீல்டு இருக்காது இந்த பீல்டுக்கு வந்தா உங்ளுக்கு தெரியாதுல்ல
ஆ ஆ ஆ
அவன் அக்கவுண்ஸ் ரே கொஞ்சோ அக்கவுண்ஸ் இருக்கும் எம்ளாய்ஸ்ஸ ஃபாலோ பண்றாப்ல இருக்கும் ராத்திரி ஃபாலோ பண்றாங்களோ
உ ஆ அக்கவுண்ட்ஸ் ஐடியா இருக்கு ஏனா கிரெடிட்டுக்கு டெபிட்டு இதெல்லா கொஞ்சோ
கத்திகேனா கொஞ்சோ படிக்கனு அது கொஞ்சோ படிக்கிற போல இருந்துச்சி பிரைவேட்னா
ஆ அத்தா படிக்கிற மாரி இருக்கும் வாட் கம்ஸிங் அது ஏது வருமோ ஏது போ மா அப்டியா அப்டி பானா பாத்கர்தா
ம் ம்
ம்
செரி இப்ப கன்ஃபார்ம் தா ஆ ஆ வீட்ல லீவு தா இன்னிக் நீ பேங்க்ஆஃப் இண்டியா வா
நானு வீட்டுலதா இருக்கேங்க உங்களுக்கு அஞ்சு நாள் ஒர்க்கிங்கா ஆறு நாள் ஒர்க்கிங்கா
ம்
ம்
ம் ம்
இல்ல மச்சா லைட்டா சர்க்
ரொம்ப சவுண்ட் வந்துட்டு இருக்கு உங்க சைடு தெரியல கேக்கல உங்க பேச்சி ம் ஆ இப்ப கேக்குது
ஆ ஆ
ம்
ம்
சாப்பிடிங்களா
ஆ சாப்ட்டங்க நீங் சாப்ட்டீங்களா
ஆ சாப் சாப்டே நீங்கதா பஸ்ட் கால் என்து ஆமா ஆமா ஆமா ஆ ஆ
எனது நெறைய கால ஆயிரு ம்
ஓகே ஓகே நீங்க தமிழா
ஆ தமிழ் தெலுங்குங்க நெயன் தெலுங்கு தமிழ் கூட வராங்க தமிழ் தா மதர் டங் மதர் பேச்சி
ஓகே ஆ நீங்க இருக்குது பேங்ளூரா சேர்வோ ஆமா எவ்ளோ நாள் ஓகே ஓகே ம் நா தமிழ் லாங்வேஜ்
ம் தமிழ் மட்டு வருமா தெலுங்கு கூட இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் காமன் தானே
ஐ நொவ் இங்கிலிஷ்
அ அ ஹ வேற வ
ரெண்டு லாங்குவேஜ் தா எங்களுக்கு எங்களுக்கு ரெண் லா ரெண் லாங்குவேஜ் தா எங்களுக்கு மொத்த தெலங்கிருக்காது இந்தி ஆ ஹிந்தி எங்களுக் இருக்காது ஆ ரெண்டு தமிழ்நாட்ல மோஸ்ட்லி வந்து டூ லாங்குவேஜு தா தமிழ் அன்ட் இங்லிஷ்
ஆ நீங்க என்ன சினிமா பாத்துருக்கீங்க இப் ப பிரசன்ட்ட இப்போ
புரியில
இப்ப என்ன சினிமா பாத்திருக்கீங்க?
என்ன சிம்மா
சினமா சினிமா
நா லாஸ்ட் டைம் பாக்கும்போது சிறை பாத்தே சிறைனு ஒரு மூவி
ஆ
நல்லாதா இருக்கு அது நல்லாதா இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க சிறை ஸ்டோரி வந்து என் னன்னா ஒரு லவ் பண்ணுவாங்க ரெண்டு பேரு
ம்
என்ன பண்ணுவாங்கனா பொண்ணோட அப்பாவ வந்து ஹீரோ கொல பண்ருவா
ஆ
இருந்தாலுமே வந்து பொண்ணு அவன லவ் பண்ணிட்டுருக்கா
ம்
க்ளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கனா நகைக்காக உள்ள போவா ரொம்ப தொல்ல இருக்கு அக்கா தொல்ல இருக்கு மாமா தொல்ல இருக்கு அம்மா தொல்ல இருக்கு இருந்தாலுமே வந்து கடைசி வரைக்கு அந்த பொண்ணு வந்து அவன விடவே விடாது அவன
ஆ
ஆ விடாம வந்து பா த்திங்கனா இதுவா இருக்கு கடைசில வந்து ரொம் ப அது ரொம்ப லவ்வா லவ்வா இருந்ததா ரொம்ப ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க
ஆ ஹீரோ யாருங்கா
ஹீரோ புது எல்லாமே புது ஹீரோவும் புதுசு ஹீரோயினி புது புதுசு து ஹீரோ ஹீரோயினி வந்து இங் கேரளா
கேரளா
ம் ஆமா
ம் ஆ கே கேரளா தமிழ்நாடு மிக்ஸா இல்ல
இல்ல இல்ல தா தமிழ் ஃபுல்லாவே தமிழ்தா இந்தரு பயங்கரமா ஆனா வந்து வே கொஞ்சோ இதுவா இருக்கு அது ஹீரோயி மட்டு தமிழு சரி ஹீரோன்யினு மட்டு கேரளா நா தமிழ டப்பிங் பண்ணிரு வாங்க
ஓஓஓ
நல்லா இருக்கு கொஞ்சோ படல்லா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டிங்கா போவு
ஆ
அதுக்கப்
எப்பிடி இதுல ஹீரோயின் ரிச்சி ஹீரோ புர அப்பிடிதானா
ஆ புவரு எல்லா ரெண்டுபேருமே புவருதா
ம் ரெண்டு பேரு புவருதானா ஓகே
மா மா அதா ட் எடு போடு உனக்கு
ம்
ம்மா ரிச்சில்லா அவங்க மோஸ்லி போட மாட்டாங்க அது எடுபடாது அந்தலுக்கு கத நல்லாருந்தா எடுபடது நேர்ல அது மீட்பண்ணி நா த்து பேசவே மச்சா நல்லாருக்கு கத கொஞ்சோ ப பாட்டு சாங்கு நல்லாருக்கு உங்களு க்கு
அது ஒன்னு சூர்யாது புது சினிமா வந்துருக்கா பாக்லயாங்க
ம் பொண்ணுக்கு ரெண்டு கோழிய குடுத்துட்டு ஏங்குர சூர்யா என்னாப் படொ அது அதுவு பாத்துருக்கே பாத்துட்டே
பாத்துட்டீங்ளா தெலுங்கு மூவி பாப்பீங்ளா தெலுங்கு டப்புடு
ஆ பாப்பே நெறைய பாத்துருக்கே
எ எனா அது என்ன மூவி
ஆ நானி நட்ச்ச நானி அதுக்கப்றோ வந்து சாய் பல்லவி மூவி
ஆ எம் சி ஏ
ஆ எம் சி ஏ
ம்
அக்கப்புறோ வந்து நெறைய மூவி பாத்திருக்கு ஞாபகொ இல்ல சரியா
ஆ பாகுபலி இதெல்லா பாத்துருக் கீங்ளா
பாகுபலில பாக்காம இருக்க முடிமா
நா அதா
அது புஷ்பா பாத்திருக்கே ல நறைய பு ஷ்பா ஒன்னு புஷ்பா டூ எல்லாத்தையு பாத்துட்டே
ஆ
நறைய பாத்திருக்கே நானு தெலுங்கு தெலுங்குல தெலுங் தெலுங்கி
தெலுங்கு மூவி தமிழ்ல எப்டி போயிருக்கு
நல்லாதா போது புஷ்பால்லா வந்து சும்மா எதிர்ப்பு நல்லா எதிர்பார்ப்போட இருந்தது
ம்
பாக்கு ஆனா புஷ்பா டூ அந் போல ஆம் ஆமா ஆமா ஆமா ஆ அதுக்க வந்து காந்தாரா கன்னடா மூவி நைட்டு நீ வா வா ஃபஸ்ட்டு அதே போல ஃபஸ்ட்டு போட்டாலா போ செகண்ட் போட்ட இருந்து போல
ஆ
நீங்க ஏதாது தமிழ் மூவி பாப்பீங்க
தமிழுமே நா எல்லா பாப்பேன் தமிழும் பாப்பேன் தெலுங்கும் பாப்பேன் கனடா பாப்பன் மூன்னு லாங்குவேஜ் இங் வந்து மிடின் தேவ் பே மெண்ட
ஓகே நீங்க என்ன மூவி பாப்பீங்க நல்லா
நா நல்லா தெலுங்கு தான் பாப்பன்
தெலுங்குல என்ன மூவி
தெலுங்கு எல்லா இருக்கு புஷ்பா இருக்கு பாகுபலி இருக்கு
ம்
ஆ நெறைய மூவி இருக்கு தெலுங்குல சிரஞ்சீவி மூவி தமிழ்ல விஜய் பாப்பான்
ஆ
விஜய் விஜய்
ஓகே
விஜய் சூர்யா அஜித்து தனுஷ்சு
ம்
ஆ ஆ ஆர்யா
பரவாயில்லயேங்க நல்லா பாக்குறீங்க போல இருக்கு
ஆ அங்க தமிழ் பாப்பன் தெலுங்குட பாப்பான் கனடாவோட பாப்பன் அந்தந்து அந்தந்த லாங்குவேஜ்ல தான் பாப்பான் ஒரு மலையாளம் வராது அவ்ளோவா மலையாளம் புரியும் தமிழ் வரங்காட்டு கொஞ்சம் மலையாளம் புரியும்